அ
ம் கேக்குதுமா எப்டிருக்க?
ஆ நா நல்லாருக்கே நீங்க?
ம் நல்லாருக்கன்டா.
ம் சாப்டாச்சா?
ம் சாப்டாச்சு இன்னிக்கி கடைக்கு போயிட்டு எறாவு மீனு வாங்கிட்டு வந்தே. ம் மத்தியானோ செய்ய போறே.
ஒ அந்த மாதிரியா சேர் சேரி. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயாச்சா?
ஆ கெளம்பியாச்சு அம்சாச்சு கார்ல அவுங்குளுக்கு சிம்ப்ளா சாதோ ம் சாதம் சாம்பார்
ம்.
ம் கட்டி குடுத்து களம்பியாச்சு.
கே ஓகே அழுகாம போனாங்களா?
ஆ பரிய வந்து ஒன்னு அழுவ்ல. பாப்பாவ் இன்னு விடல பாப்பாக்கு பக்கத்ல ஒரு ஸ்கூல்ல விசாரிச்ட்டு வந்திருக்கே மன்த்லி டூ தௌசண் ஆ மன்த்லி டூ பாயிண்ட் ஃபை கேக்கறாங்க.
ஓகே ஓகே டைமிங்லா ப்டியாஸ் ஆ அவ்ளதா பிளே ஸ்கூல்ல கொஞ்ச நேரந்தா வெச்சிக்குவாங்க. ஸ்டாடிங் எல்லா அதுக்கப்புறல்லா கூட
த்ரீ ஹார்ஸு என்ன இல்லாம மம்மின் கேக்காம இருந்தாவே எனக் சந்தோஷமே.
அது செட் ஆய்டு சுமா ஒரு ஒரு வாரோ அப்டிதா இருக்கு அதுகப்புறோ போக போக செட்டாய்டு
ம்
ம்
அப்றோ உன்னோட நியூட்ரிஷ் ஷன்சுலா கரெக்ட்டா எடுத்துக்கிறியா டயட்லா கரெக்ட்டா ஃபாலோ பண்றியா மில்க்க்ஷேக்லா
கன்னு குடிச்சுட் இருக்கே ஆனா ஸ்ட்ரென்த் இருக்கே தவர இதுதா இல்ல ப வெய்ட்லாஸ்காகதா இது பண்றது ஆனா வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்து வெயிட் கெய்ன்தா ஆய்ட்ருக்கு என்னென்னமோ பண்ணி பாத்துட்டே ஓகே ஆக மாட்டேங்குது
ம்
ம்
நைட்ல ரைஸ் எடுத்துக்கிறியா
ஆஹா இல்ல தோச இட்லி அந்த மாரி மோஸ்ட்லி அதையுமே நைட் டு அதும் மோஸ்ட்லி ஸ்டாப் பண்ணணுமேன் பாத்துகிட்ருக்கே வேற மாரி எடுத்துட்டு ஆமா அதுதா கொஞ்சோ ஸ்டாப் பண்ணணு ம்
கோதும கன்டென்ட்டு நறைய எடுத்துக்கோ நைட்ல
ம் இல்ல முன்னாடி வேற மாரி எடு த்துகிட்டு இருந்தே ஒரு ஃபை மந்த்ஸ் பேக்குலா வேற மாதிரி எடுத்துக்னே அது பண்ணுமோது எதோ கொஞ்சோ சேஞ்சஸ்னு சொல்ல மாட்ட ஆனா போ கொஞ்சோ ஃப்ரீயா ஒடம் வந்து வெயிட்டா எனக் கே தோணாம ஒரு டிஃப்ரெண்டா இருக்க மாரி இருக்கு ஜூஸு வெஜ்டபிள்ஸு அந்த மாதிரி மட் டும்தா சாப்ட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்றது ஒரு வேலைக்குதா சோறு பாக்கி ரெண்டு நேரமு லிக்யூடா கொஞ்சோ குடிஸ்டு எதாது ஃப்ரூட்ஸ் இர்ந்தா எடுத்துக்கிட்டு முடிச்சிருவ இந்த ஒரு ஃபை மன்ஸா போய்டுச்சு அத திரும் பவு ஆனா கொண்டுட்டு வர்ணு அந்த மாதிரி இப்ப எங்க அம்மா இருக்கறதுனால அம்மா சாப்டு சாப்டுன் சொல்லி டார்ச்சர் பண்ணிருவாங் க அதுனால அவுங்கள வஸ்ட்டு அது முடியாது அவ்ங்க இப்ப இந்த ஒரு ஒன் வீக்குள்ள கெளம்பிருவாங்க ஒன் வீக் டூ வீக்ஸ்குள்ள அதுக்கப்புறந்தா எடுத்துக்க முடியு
அப் அம்மா ஊன் வீட்ல இருக்காங்ளா இப்போ இங்க கூட்டிட்டு வந்துர்க்யா
ஆமா ஆமா அதுவா ஒண்ணே அப்பா அங்க இருக்காங்க
அவன் பாத்துக்கிறானா சமச்சு போட்டுக்றானா அவன்
அது தெரியல என்ன பண்றாங்கன்லா
ம்
இவுங்ளு
அவுங்குளுக்கு போற எடத்துல சாப்பாடு கெடைச்சிடுதுங்கறதுனால வீட்ல உள்ளவங்கள பத்தி கவலப்பட்றதில்ல
ம் இல்ல இவ்ங்க ரெண்டு பேர் எதோ அவ அட்ஜஸ் பண்ணிப்பான் பையன் எதோ அட்ஜஸ் பண்ணிப்பான் அவ எதோ பாத்துப்பா அப்பா தனியா இருந்து அம்மா இருந்தாங்கனாலு எதோ ஒன்னு செஞ்சு குடுத்துருவாங்க இப்ப அப்பா மட்டு அங்க இருக்காங்க
கஷ்டமா இருக்கு அதனாலதா அம்மா கொஞ்சோ நா எனக்கு வீடு கொஞ்சம் செட் ஆயிடுச்சுன்னா கெளம்பிருவாங்க கொஞ்சோ ஒர்க் இருக்கு இங்க பேக் சைட் சேஃப்டி கேட் போடுறதுக்குல்லா ஆள் வராதா சொல்லியிருக்காங்க அதுக்கு கூட யாரது இருந்தாதா சரியா வரு நா மட்டும் இருந்து வேலைய பாத்துட்டு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம நா இங்க வந்து உக்காந்துட்டு இருந்தேன்னா செட் ஆகாதுன்றதுனால அம்மா இருக்காங்க இப்ப அந்த ஒர்க் ல்லா முடிஞ்சுறுச்சுன்னா மோஸ்ட்லி கெளம்பிருவாங்க அப்பா சாப்பாட்டுக்கு கொஞ்சோ கஷ்டப்படுவாங்களேங்கறதுனால அம்மா யோசிச்சட்டே கெளம்பிருவாங்க நா பாத்துக்குவே நா எப்டிதா இருந்தாலும் சாப் ருவேங்கிறது தெரியும் நா பண்ணிடுவே மேனேஜ் பண்ணிக்குவே அப்பா வந்து ஹெவி ஒர்க் பண்றவங்களா அதனால அவங்க கட எதுவு சாப்பிட புடிக்காது கொஞ்சமாவது ஹெலத்தியா சாப்பிட்டாதான நல்லது அதால அம்மா கெளம்புவாங்க ஒரு டூ மந்த் டூ வீக்ஸ் குள்ள
சரி சரி அது வரைக்கும் அம்மா ரிட்டையர் ஆனதுனால உங்க கூட வந்து இருந்து டைம் ஸ் பண் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கு இல்லன்னா அதுவு கஷ்டமாயிட்டு இருக்கும்
ஆமா இல்லன்னா கஷ்டம் தான் அது இந்த புதுவீடு தொடங்குன்னால செட் ட்டாகணுங்கறதுனால அம்மா கொஞ்சோ வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க நா கொஞ்சோ ஓ கே நா வேலைக்கு போயிட்டு வரவே ரெண்டு மணி ரெண்டரை ஆயிடுது அதுக்கப்பறோ ஒக்காந்து சாப்ட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஏதாவது வீட கிளீன் பண்றது இது பண்றத அது இதுன்னு கொஞ்சோ ஓடிடுது ஆள ஒன்னும் தெரியாது ஆனாலும் தனியா இருக்கறனே வீடு செட் ஆகுணுமே பக்கத்துல அது இதுன்னு சேப் ட்டியா இருக்கனுமேன்ட்டு கொஞ்சோ யோசிச்சுட்டு வாங்க நா பயப்படாம இருக்கிறே அப்படின்ற தெரிஞ்சிச்சுன்னா கெளம்பிருவாங்க
ம் சரி சரி ஆமா நீ பழகிக்கணு கண்டிப் தனியார்னா வேற வழியில ம்
டூ இயர்ஸ் வரைக்குன்னாலு கொஞ்சோ இதா இருக்கணு
ஓ
ம் ம் முன்னாடி கொஞ்சோ த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வரேன்னு சொல்லுவாரு இப்போ ஒரு வருஷ் உ முடிச்சுட்டு ஃபுல் பினான்சியலும் சரி பண்ணிட்டு தா வருவே அப்படின்றக்காங்க டூ இயர்ஸ் ஆயிடும் போல வரதுக்கே
கண்டிப்பா ஆமா சரி வீட்டு கடன் இல்லாம வந்துட்டா ஆ ஜாலியா இருக்கிற மாரி யோசிச்சிருக்காரா என்னனு தெரியல உங்க
சரி முன்னாடி ஆனா ஒரு அட்லீஸ்ட் சிக் மந்த்ஸ் நடுலயாச்சும் வருவாரு கிறிஸ்மஸ் நியூயரு அந்த மாதிரி டைம்மிங்ல அந்த மாரி வருவாங்க இப்ப அதுவு இல்லண்டாங்க எல்லாம் முடிச்சுட்டுதா வருவாரு
ம் ஒனக்கு கிறிஸ்மஸ் லீவ் எத்தன் நாள் கடைக்கும்
லீவா
கா
நீ எதா கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டுதா லீவு
ஓய்
ம்
ஓ அந்த ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ் வேண்டா
ஆ கூடாது கெடையாது கெடையாது எங்களுக்கு
ஓ ஆனா நீ லீவு எடுத்துக்கலா
ஆ மந்த்லி ஒன்ஸ்சு லீவு எடுக்கலா ஆ அதுக்கப்ற திரும்பவு லீவு எடுக்கறோனா லாஸ் ஆஃப் பே ஆக்குவாங்க
ம்
அது ஒன்னு தெரியாது லாஸ் ஆஃப் பேனா வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் போச்சுன்னா நம்ப கஷ்டமா இருக்கு லாஸ் ஆஃப் பே ஆகுதுன்னு இங்க அப்புடில்லா இல்லல்ல டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ரேட்தா லாஸ் ஆஃப் பே அதனால லாஸ் ஆஃப் பேயன்னாலு பரவால அப்டினு சொல்லிட்டு ட்ட ஒரு நாள் லீவ் வேணுனா எடுத்துக்குவோ என்னன்ன கொஞ்சோ அஜஸ்மெண்ட்ல கொஞ்சோ பாத்துட்டு வந்துட்டு கொஞ்ச நேர வந்துட்டு திரும்ப போற மாதிரி அந்த மாரி பாத்துக்குவோ ஒவ்வொருத்தங்கள பொறுத்து இருக்கு
அதா வே நீ வேணா கிறிஸ்மஸ்கு அங்க போய் சப்ரைஸ் பண்ணு ஒரு ஒரு ரெண்டு வாரோ இருன்ட்டு வர மா பாரு இல்ல ஒன் மந்த் லீவ் போட்டு இங்க டிசம்பர்ல ஒரு டூவெண்ட டேஸு அங்க ஜேன்ல ஒரு டூவெண்ட டேஸ் போட்டேனா
ஆ இப்ப வரையு யோசிக்கல இன்னு மன்ஸ் இருக்குல்ல
ம்
நாந்தா யோசிக்கல இனிமேதா அந்த மாரி எல்லா ஏதாவது ஒரு பிளான் பண்ணணு
ஓ என்ன ரொம் ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சுன்னா என்னவோ பேசிக்கிறோ ஆனாலு அந்த டிஸ்டன்ஸ் ஒரு மாதிரி இருக்கு எனக்கே அஞ்சு நாளூ ஆ அஞ்சு நாளூ தனியா இருந்துட்டு ரெண்டு நாள் பாக்கறதே ஒரு மாதிரி இருக்குது
ம் எனக்கு அதுதா ம் போகும் போதே எப்ப வருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டே கெளம்பல யா போட்ல நின்னுட்டே கேட்டுக்கிட்டு இருந்தே போய் கூடச் சேரல அது கூட கே க்கிற அப்டின்னாங்க சேரின்ட்டு அங்க லேண்டு ஆயிட்டோனு திரும்ப கேட்டே எப்ப வருவீங்கன்னு நீ என்னாடி நெனச்சிட்டு பேசிட்டுருக நீயி அப்டின்னாங்க ம் இல்ல சரி ஓகே அப்டின்ட்டு அப்டியே வுட்டாச்சு
அந்த இதெல்லா வந்து ஜென்ஸுக்கு இருக்காது அது வந்து நம் இப்பதா ஏங்கறோ பாசத்துக் க்கு அக்கற படணு பாசமா இருக்கணு அப்டின்னு நம்பதா ஏங்கறோமே தவர அவுங்குளுக்ல்லா வரவே மாட் அது ஊ ஊட்டுக்காரு ஏ வீட்டுக்காரு ஒரு ர
ம் ம் ம் இரு பாசமாலா இருப்பாரு ஆனா வந்து அத கா ட்டிக்க மாட்டாரா இல்ல என்னான்னே தெரியல அதுக்கு முன்னாடி ஃபினான்சியல யோஸ் டிக்கிறதுனால இதெல்லா போய்டுது போல
ம் ம்
ம் யாராவது எதாவது ஹேட் பண்ணி வீடு இல்ல இது இல்ல வீடு இருக்கு ஆனாலா அந்த இதுல ஏதாவது ஒரு இதுன்னா அத்த தாங்கிக்க மாட்டேங்றாங்க பிரிஞ்சி இருக்கறத வந்து ஈஸியா தாங்கிக்கிறா அவ
அதா உன்ன பத்தி விஷ்யல்லா சீப்போன்னு வுட்டறாங்க
ஆ
மத்தபடினா பெருசா யோசிக்கிறாங்க ஆ அதே பொண்டாட்டிய இப்டி கஷ்டப்படுத்துறாங்களேன்ட்டு யோசிச்சி வீரமா எடுத்திருந்தா முடிவு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செட்டிலாயிருப்பீங்க
ஆமா கண்டிப்பா எல்லா விதத்திலியு செட்டில் ஆயிருப்போ கொழந்த ம் பினான்சியலு எல்லாத்தலயுமே இப்போ இப்போ இப்ப ரெண்டு வருஷத்துல முடிக்க போறத அப்பய்லந்தே குடுத்துருந்தாங்கனா இந்நேரத்துக்கு இல்ல சூப்ரா முடிச்சிருப்பே அப்பெல்லா குடுக்கல ம்
ஓ
சேரி ஒரு வேல எல்லாத்துக்கு ஒரு காலோ ஒரு இது இருக்கும்ல ஆ ரில ஒர் டிரெயின் வரு எப்டி புரிஞ்சுக்கிறதுலயு ஒரு அதாவது ஒரு காலம் வந்தாதா புரிஞ்சுக்குவேங்கறவங்கள அப்டிதா லேட்டா தா ஆவு கிளியரா வந்தாலு பெஸ்ட்டா இருக்கு அப்டின்ட்டு இருக்கு ஆமா எதா இந்தாலு பெஸ்ட்டா இருக்கு அப்டின்ட்டு நெனச்ட்டு போ வேண்டிதா
சேரிடா
சேரி போ சேரி நா கொஞ்ச ஒர்க்கு நா அப்பறமா பண்ற ம் ஓகே
ஆ ஓகேமா ம் பாய் மா
ஆ மட்டனு